ஹலோ ஆஹ் வணக்கம் ஆஹ் கேக்குதுங்க கேக்குதுங்க வணக்கம் ஆஹ் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சா
உம் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா
ஆஹ் சாப்பிட்டாச்சு அப்புறம்
இப்போ நம்மளுக்கு இந்த போனுன்ற ஒரு வச தி இல்லன்னு வைங்களேன் நம்மல்லாம் இப்டி கேட்டுக்கவே முடியாதுல்ல அந்த காலத்துலலாம் வந்து லேண்ட்லைன் அது இது அதெல்லாம் பேஸ் பண்ணிதான் இருக்கும் இல்லாட்டி நம்ப போய் எந்திரிச்சு போய் பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டுல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே நம்ம போய தான் கேட்கணும் பண்ணனும் இப்ப இந்த போன் வசதி வந்தாலும் வந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நீங்க என்ன நெனைக்கிறீங்க அத
கண்டிப்பா ஒரு அவசர உதவிக் கின்போது டக்குல ஃபோன் எடுக்கிறதுதான் ஃபஸ்ட் நம் பாப்போம் இல்லையா ஒரு போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும் ஒரு ஆம்புலன்ஸ் எதுக்குமே வந்து டக்குனு ஒரு போன் இருக்கிறதுனால ஈஸியா இருக்கு உங்க அவசர தேவைக் குலல்ல
அதே மாதிரி இப்பல்லாம் வந்து நெறைய கொண்டு வந்துட்டாங்க ஜி பே கொண்டு வந்துட்டாங்க இப்ப வந்து கை கையில பணம் கொண்டு போகணும்ன்னு இல்லை கையில் ஃபோன் இருந்தால் போதும் ஸ்கேன் பண்ணி அழகா பணத்தை தட்டி விட்டுருலாம் அழகா இங்கேருந்தே மெயில் அனுப்பலாம் மெசேஜ் அனுப்ப லாம் வேலை செய்யலாம் எல்லாமே பண்ணாம் நான் போன்ல வர வரேன்
ஆமா ஆமா எனக்கு எடுத்துட்ட என்ன சொல்றது ஏதாச்சும் ஒரு டவுட் இரு இருந்தாலுமே போன் வச்சு நம்ம கிளியர் பண்ணிக்கிறோம்ல
தெரிஞ்சுக்கிறது யாரிட்டையாச்சும் கேக்குறதுக்கு பதல அதுல அட்வான்டேஜு இருக்கு டிஸ் அட்வான்டேஜு இருக் கு இதனால நம்ம பாத்தீங்கன்னா நெறைய பேசுறது இல்ல நேர்ல போன்ல பேசுறோம் போன்ல தானே பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு
ம் கண்டிப்பா இ இப்போ வந்து நறையா நம்மளுக்கு சந்தேகள் சந்தேகங்கள்னு ஒன்று வந்தா கூட ஏ ஐ கூகுளு அது எதுன்னு போட் டு இப்பெல்லா சாட் ஜி பி டின்றாங்க இதுன்றாங்க அதுன் றாங்க இப்போ ஒரு முக்கியமான விஷய யோச்சிங்கன்னா நீங்க சேட் ஜி பி டி யூஸ் பண்றீங்களான் தெரி யில ஒண்ணுமே இல்ல ஒரு கொழந்தைக்கு எச்செ வேணு அப்டின்னாக்கா அதுவே ஃபோன் எடுத்து எனக்கு இந்த தலைப்புல் ஒரு எச்செ வேணுங்குது அ அழகா போட்றுதுங்க உங்க வீட்ல யூஸ் பண்ணுவாங்களா என்ன அந்த மாரி
அ கண்டிப்பா கண்டிப்பா ஒரு டாபிக்கு ஒரு குடுத்தாங்கன்னா அதனால அவங்க யோசிக் கறது வந்து கொஞ்ச கொறையுதுன்னு நா நனைக்கிறே அட்வான்டேஜ் இருந்தாலுமே குன் டிஸ் அட்வான்டேஜ் இருக்குது பட் அது இல்லாம இப்ப படி பில்லாத மாரி ஆயிடுச்சு
நிச்சயமாவே நிச்சயமாவே அதாவது படிப்புன்றது ஒரு கருவியா இருந்துட்டு இரு ந்தது இப்ப கருவியால படிப்பு இல்லாம போயிடுச்சு நீங்க சொல்ற மாதிரி அது நிஜொதா நீங் க சொல்றது இது அட்வான்டேஜு இருக்கு டிஸ் அட்வான்டேஜு இருக்கு நம்ம என்ன பண்ணலா நல்ல தன்மைக்கு மட்டு யூஸ் பண்ணிட்டு மத்ததுக்குலா நம்ம வந்து கொஞ்ச அவாய்ட் பண்ணிக்கறது பெட்டர்னு தா நா நா நெனைப்பே இப்ப வந்து ரொம்ப இப்ப வந்து முன்னாடி வந்து எல்லாரு சீரியல் பாத்து பாத்து வீ வீட்ல சாப்பாடு போடுறதில்ல அப்டின்னு சொல்லி கேள்விப்பட்ருக்கோ இப்ப அடுத்தது என்ன தெரியுமா ரீல்ஸ் பாத்துட் டே இருக்காங்க அம்மா சமைக்கிறதுல்ல அவங்க வந்து சாப்பாடு போடுறது இல்லன்றது உங்க வீட்டுல எந்த கம்ப்ளைண்ட் இருக்கா
நா கொஞ்சொ பாக்கறது அவாய்ட் பண்ணுவே ஏன்னா நா பாத்தான்ச்சுக்கோங்களே எங்க வீட்ல எல்லாருமே பாக்க அமிச்சுருவாங்க அது கொழந்தைங்க இருக்க வீட்ல என்ன பாத்தா கண்டிப்பா வளருவாங்க சோ அதனால நா கொஞ்சொ பாக்கறது கொற ச்சுக்குவே
ஆ அவங்க இல்லாத டைம் பாப்பே இல்லையா அவங்க இல்லாத டைம் நா பாப்பே
ஹலோ கேக்குதுங்களா ஹலோ
ம்
ஹலோ
என்ன இது இன் விஷய நா வே ரொம்ப ம் ஆ
ஆ கேக்குது கேக்குது
ஆ அதுதா இப்பல்லா முன்னாடில்லா பாத்தீங்கன்னா எல்லாச் சீரியல் போட்டு உக்காந்துகிட்டு டிவி ஆன் பண்ணி போடுவாங்க இப்பெல்லா பிரச்சனையே இல்லங்க அ ஆஃபீஸ்ல வந்து ஃப்ரீ டைம் கெடைச்சாலுமே ஃபோன்ல வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரு எதையாவது டவுன்லோட் பண்ண வேண்டியது அங்க உக்காந்துன் சீரியல பாக்க வேண்டியது இல்ல ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்க வேண்டியது இதெல்லா ரொம் போ அது ஒரு வியாதி மாரி ஆயிடுச்சு நம்ம ஜனங்களுக்கு நல்லதுக்கு உபயோக படுத்தணுன்ட்டு நம்பளுக்கு வ சதி பண்ணி கொடுத்தா அத வந்து வேற விதமா அதுலயு தப்பு தப்பா யுஸ் பண்றாங்க
இல்ல இல்ல ஒவ்வொரு நிமிஷொ ஆ சீரியல்லா பாக்க மாட்ட ஒரு நிமிஷ ஃப்ரீா இருந்தாலு ஃபை மினிட்ஸ் ஃப்ரீ டைம் கடைச்சாலு ஃபர்ஸ்ட் ஃபோன் தா தேடுவோ காலைல எந்திரச்சுன்னே எத பாக்கறோமோ இல்லையோ ஃபர்ஸ்ட் ஃபோன் எங்கிருக்குன் தா பாப்போ ஏன்னா அப்டி ஆயிடுச்சு ஒரு கருவி வந்து நம்பள வந்து டாமினேட் பண்ற மாரி இருக்குதது டாமினேட் பண்ணி கொண்டு போது
கண்டிப்பா அதாவது வந்து கருவின்றது நம்ம கருவியா யூஸ் பண்ணோனே நம்ளுக்கு அது அடிமையா இருக்கு நம்ம அதை வந்து ரொம்ப அதிகமா உபயோகப்படுத்தி நம்ம அதுக்கு அடிமை ஆகிடக் கூடாது அந்த கரு விக்கு நம்ம அடிம ஆட்டோம்னா ரொம்பவே கஷ்டோ ரொம்ப கஷ்டமான விஷயம் அதெல்லா ஏன்னா நம்மளுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கிறதுதா என்னைக்குமே நல்லது
அ நம்ம என்ன சொல்லறது எங் பஸ்ல போனாலு சரி ரயில்வே ஸ்டேஷன் எங்க போனாலு மே அது போனே தா பாத்துட்டு இருக்காங்க இன்னொன்னு என்ன சொல்றது ஒரு டிக்கெட் வாங்குறதோ ம் முன்னாடியே புக் பண்றதோ கொஞ்ச ஈஸியா இருக்கு போன் இருக்குனால அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ண தேவயில்லை லைன்ல நீக்க தேவையில்ல முன்னாடியே புக்கிங் பண்ணிட்ட நம்ம போறதுக்கு வந்து உண்மையானுமே போனு தா உதவியா இருக்கு அப்பா பிரீபூக்குங் பண்ணிட்டோ அப்படின்ட்டு இல்லையா
ஆனா இப்போ இன்னொரு இதுல கொடுமையான விஷய நீங்க சொன்ன மாரி டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க வங்களா போன் பேசிக்கிட்டே வேன் ஓட்டுறாங்க பைக் ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்க இதனால எவ்வளோ விபத்துகள் ஏற்படுது இதெல்லா வந்து சர்வசாத தாரணமா போயிடுச்சு ஜனங்களுக்கு என்ன தட்டிட்டு அவ்வளவுதானே அப்படின்ற மாரி ரொம்ப சர்வாச சாதாரணமா பேசுறாங்க இதெல்லா நினைச்சாலே பயமா இருக்குது இதுல உங்களோட கருத்து என்னப்பா
கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் அந்த டைம்ல தான் போன் பேசி அப்படி தலை சாச்சுட்டே போவாங்க நம்மளுக்கு வரவங்களுக்கு பயமா இருக்கு இல்லையா அப்புற வேன்ல போகும் போது பஸ்ல போகும் போது பாக்கும்போது கோமாதான் வரும் இப்படி பேசும்போது அவங்க போன்ல பேசுறதுதா கான்சென்ரேஷன் பண்ணுவாங்க தவற
ஆ
ஒரே டைம்ல கான்சன்டே பண்ண முடியாதுல
கட்டி
அ அது ஆப்போசிட் வரும் ஆப்போசிட்ல வராங்கன்னு கொஞ்ச பாக்க முடியாம போய் ஆ விபத்துதா நிறைய இருக்கு டுது அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப ரொம்ப கண்டிக்க வேண்ட விஷய தா எத்தனை தடவ சொன்னாலு அவங்க அப்படிதா பயன்படுத்துறாங்க ஓரமா நீன்னு பேசுறது இல்ல
கழுத்து வலி கண் சொல்டா வந்துரு காது கேளாம்றது கூட்டு குப்பிட்டா வந்து இப்ப எல்லா போன்லயே இருக்கங்களா இருக்கங்களா இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தேகமா இருக்குங்க வரவற
அது வேனா உண்மைதா அது
உங்களுக்கு அந்த மாரி அனுபவ இருக்கா நீசமவே
எது போன் பேசிட்டு போறதா
இல்ல நம்ம போ கடக்காரங்களிட்ட போய்யி ஏதாவது சாமான் வேணும்ன்னு கேக்குறோங்க ஆனா வந்து அவங்களுக்கு அது காதலயே விழாது ஏன்னா போன்ல இருப்பாங்க அவங்க கவனிக்கிறாங்களா இல்லையா இல்ல அவங்களுக்கு காது கேட்கலையா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகமே வந்துடுது நெஜமாவே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது வர வர அத நம்ம மீறிப்போய் கேட்டாலுமே கோபம் வந்துருதுா அவங்களுக்கு
அவங்க பேசி முடிச்சுட்டு நின்னது முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் தா நம்ம பேசுற மாதிரி இருக்கு
கண்டிப்பாவே அது ஒரு பெரிய கொடுமையான விஷயமா இருக்கு அது நெஜமாவே ஒரு ஒரு சமய வந்து ஃபோன் ரொம்ப முக்கியமான விஷய இப்ப வந்து ட்ரூ காலரு அது இது அப்டி இப்டின்லா வந்ததுனால என்ன நறைய இப்ப வந்து ஸ்பேம் கால் வருது இந்த கால் வருது அந்த கால் வருதுன்னா நம்புளுக்கு அதுவே காம்ச்சு குடுத்துருது அதனால நம்ம ஃபோனே எடுக்க வேண்டா அப்றமா பிளாக் பண்ணிடலா அழகா அந்த வசதிலா வந்தது ரொம்ப சந்தோஷமாருக்கு ஆனா இந்த சின்ன பிள்ளைங்க வந்து அதுல கேம்ஸ் டவுன்லோட் பண்ணி வெளையாடுறாங்க பாருங்க
ந நம்ப கூப்ட்டா கூட காது கேக்காது சாப்படவான் சொன்னா கோட காது கே க்காது அப்டியே ஃபோன பாத்துட்டே சாப்
ஆமா நிச்சயமா அவங்க கவனமே ரொம்ப செத றி போய்டுது
ஃபோன் பாத்தே சாப்படுறது ஃபோன் பாத்துட்டே இது பண்றது ஆக்சுவலி பாத் திங்னா அவங்க வெளாடறதில்ல ஃபோன பாத்து ஒக்காந்துட்டா ஒரு ஃபைமி னிட்ஸ் டென் மினிட்ஸ்னு சொல்றது ஒன் அவருக்கு மேல ஆக்கிடுறாங்களா அவுங்க வந்து ஆக் டிவிட்டியு கொறஞ்சிருது அவுங்களுக்கு அந்த விளாடுறதோட இது கொறஞ்சு அப்டியே வந்து கண்ணு டயர்ட் ஆயி ப படிப்புல கான்ச்ஷேஷன் கொறஞ்சுருது ஏன தூக் க வந்ருது இல்ல டயர்ட் ஆகி ஒரு மாரி கண்ணுக்கு வந்து டயர்ட்னஸ் குடுத்து அந்த படிப் டிப்ல கான்சஷன் குடுக்குறதில்ல அவுங்க டயர்டாயி தூங்கியே போயர்றாங்க
கண்டிப்பா அந்த காலத்துலயாவ்து நம்ம எதாவுது என்ன சொல்றது ஒரு டென் இயர்ஸ் பேக்கு கூட வச்சுக்கோங்களே ரொம்ப நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு நா இருக்கும் போது நம்முளுக்குலா சிஸ்டம் லா கெடையாது ஆனா வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி கோட சிஸ்டம்லதா கேம் ஆடிட்ரு ப்பாங்க பசங்க கம்ப்யூட்டர்ல அது வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமா ஸ்க்ரீன் பெருசா இருக்கு இப்ப இந்த மொபைல் ஃபோனு பயங்கர பக்கத்துல வச்சுகிட்டு கண்ல அப்டி உத்து பாத்துகிட்டு அந்த ரேடியேஷன்ல பாதி பிள்ளைங்க கண்ணாடிதா போட்டுட் சுத்தறாங்க
அது வேனா அப்டிதா ஒரு மேரேஜு பங்க்ஷனுக்கு போனாலு ரிலேட்டிவ்ஸ் எதாது பாக்றதுக்குதா போறோ ஆனா அங்க ஜாஸ்தி ஃபோன் யூஸ் அங்க ஃபோட்டோ எடுத்து எடுத்து எடுத்து அது ஒரு பக்க இன்னொனு வந்து பாத்தினா எல்லாரு கைலயு ஃபோனு ரவுண்டா உக்காந்துட்டு ஃபோனதா நோண்டிட்ருப்போ யாரு யாரு பேசிக்கிறது கம்மிதா
கண்டிப்பாங்க நெஜமாதா நீங்க சொல்றது அங்கே போனா நம்ம வந்து நீங்க சொல்ற மாரி நானு எதிர்பாத்துட்டே போவே ஆஹா நம்ம இன்னைக்குதா ரொம்ப நாள் கழிச்சி வெள்ல போறோ ஃபங்ஷன்ல எல்லாத்தையு ஜாலியா பேசலா பாத்தா எல்லா ஃபோனு கைல ஒரே ஒரு நிம்ஷ இருங்க பண்ணிட்ருக்கே ஒரே ஒரு நிம்ஷ இருங்க பாஸ்கிட்ட பேசுற ஒரே ஒரு நிம்ஷ இருங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற இது தாங்க சரியா இருக்கு நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மங்க நெஜமாவே
அது கண்டிப்பா அத என்ன சொல்றது இப்ப ஆஃபீஸ்ல ஒர்க் கூட ஃபோன் கால்ஸ் பேசுறாங்ளா ஆனா நம்ப ஒரு லீவ் போட்டு வெளிய போயிருப்போ ஆனா அங்கிருந்து ஆஃபிஸ் கால்ல இருந்து ஃபோன் வந்துட்டே இருக்கு ஒரு எமர்ஜென்சிக் வந்தா பரவால லீவ் போட்டுட்டு இருந்தா கூட ஃபோன் வந்துட்டே தா இருக்கு நம்ம ஒரு ஃபேமிலியா போனா கூட அந்தள ஃப்ரீடம் இல்ல ஃபோன் வந்துகிட்டே இருக்கு
ஆ
ப்ற லீவு சொல்லிதான வந்துருப்போ அந்த ஒரு ஃப்ரீனஸு யாருக்கு ம்ப குரிதாயு இல்ல
கண்டிப்பா ஏ சரிப்பா ஒரு முக்யமான வேல இருக்கு மறந்தே போய்ட்ட நா அத முடிச்ட்டு வந்து உங்ளுக்கு ஃபோன் பண்ற பை பா
அ அ